வணக்கம்
வணக்கம்
என்ன பண்றீங்க
நான் இப்பதான் எல்லா வக்கும் முடிச்சுட்டு உங்க நான் சாப்பறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
நான் தான் இய் ஸ்கூலுக்கு போயிருக்கான் பையன் நீம ரெண்டரைக்கா போய் ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரணும் வெள்ளிக்கிழமை மட்டும் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் ரெண்டரைக்கு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம ரெண்டரைக்கு ஸ்கூல் விட்டு்ருவாங்க
செரி செரி
ஆஹ் அதனால ரெண்டரைக்கு போய் ஸ்கூல்ல இருந்து கூிட்டு வரணும்
செரி எப்படி அனுப்புறீங்க கஷ்டமா இல்லையா
அது ஏன் கேக்குறீங்க நீங்க வேற காலையில அவன எழுப்பி ஸ்கூலக்கு அனுப்புறதுக் குல்ல எனக்கு பெரிய போதும் போதுன்னு போயிரு எட்ரைக்கி ஸ்கூலுல இருக்கணு
செரி
ஹா இவன ஒரு ஏலு மணிக்கு எழுப்புறதுக்குள்ள எழுந்திரிக்கவே மாட்டா அஞ்சு நிமிஷ கழிச்சு எந்திரிக்கிறமா அஞ்சு நிமிஷ கழிச்சி ஏந்திருக்கிறமான்டு எந்திரக்கவே மாட்டா அப்புற பொறுமையா எலுப்பி அவனக் குளிக்க வெச்சிட்டு குளிக்க வச்சி சாப் பாடு ஊட் டி ட்ரெஸ் எல்லா அயன் பண்ணி போட்டுவுட்டு ஷூவ போட்டு கொண்டு போய் ஸ்கூல்ல வுட்டுட்டு வந்தா போதுமடா சாமி ன்றமேற்ருக்கோ
இங்க பக்கத்து வீட்லய இருக்காங்க கொழந்த ஆமா ஆமா சான் படிக்கிறா அவனே ரொம்ப ராவடி பண்றா நா காலையில வந்து சமைச்சி முடிச்ச பிறகு கோ வெளிய கொஞ்ச நேர நிப்பே ஆ கரெக்டா எட்ர மணி எட் ஏழ் எட்டு மணி எட்டையில இருந்து எட்டு மணி எட்ரைலயிருந்து அவுங்க அம்மா அப்பதா அந்த தம்பிய வந்து ரெடி பண்ணிட்ற்ருப்பாங்க பாத்தா அவ அழுதுக்ட்டே ரெ டியாவா
இல்ல ஏ பைய வந் து அளலாமாட்டா
ஆ
அழலா மாட்டா அதெல்லா கரெக்ட் டா ஏந்திக்றது மட்டுந்தா கொஞ்சோ லேட்டாக்குவானே ஒலிய மத்தபடி ஆ ஏந்திருக் கிறக்கலா ஒன்னு பா ஏந்திக்கிறது மட்டுந்தா மத்தபடி எந்த பிரச்சனையு இல்ல அவ பாட்டுக்கு குளிச்சுட்டு கெளப்பி வுட்டோம்னா ஸ்கூலு போயிட்டு ஹோம் ஒர்க் எல்லா பர்ஃபெக்டா கரெக்டா எலுதிடுவா
செரி செரி
ஆம் எதுவு மேல எதுவு குறைலா எதுவு வந்ததில்லை இது வரைக்கு
செரி செரி சமைக்கிறது தம்பிக்கு தனியா சமைப்பிங்லா இல்ல உங்ளுக்கு சமைக்கிறதே தம்பிக்கு குடுத்துவுட்ருவீங்ளா
இல்ல நா ஃபர்ஸ்ட் வந்து தா அவனுக்கு மட்டு எனக்கு இன்னொரு ரெண்டாவது பைய வேற இருக்கானா அதனால நானு ழ ரோ பொறுமையால எந் த வேலயு செஞ்சுட்டு இருக்க முடியாது
ஆமா ஆமா
அதனால நா வந்து எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் பையனுக்கு மட்டு என்ன சமைக்கனுமோ அத மட்டு கட கட சமச்சி முடிச்சிட்டு அப்பற இவ தூங்கிட்டுற்ருப்பா சின்ன பைய அவ ஏந்திருசிட்டானா என்னால மத்த வேல எது செய்முடியாது
ஆமா ஆமா சரிதா சின்ன பசங்கனாலே எந்த வேல செய்யும்
ஆமா ஆ அஆமா அதனால வந்து பஸ்ட் பையனுக்கு இன்னைக் இனிக்கி வந்து காய்கறிலாம் போட்டு பிரியாணி மாரி வேணுமா அப்டின்னு நேத்லருந்து சொல்லிட்டே இருந்தான்
செரி
அதனால அப்புறம் இனக்கு கேரட் பீன்ஷ் அந்த ஃபிஷ் மேக்கரு அதெல்லாம் டு ஹான் ஒரு வெஜிடேபிள் பிரியாணி மெரி செஞ்சு கொடுத்துட்டன் அவனுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடில
ஆ அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளக்கிழங்கு வேணுமான்னு சொன்னா அப்புறம் அத தனியா பேக் பண்ட்டு உஹ் அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து மாங்கா கட் பண்ணி போட்டு கொடுத்தன் அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் இனக்கி ரெண்ரைக்கு வந்துருவான் சீக்கிரமாவே வந்துருவான்
உம் உம் அவன் அவன் போய்டா பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க சின்ன பையனுக்கு ரெடி பண்ணுமா
அப்புறம இவன வந்துட்டு ஹும் இவன குளிக்க அவன அனுப்பனதுக்குப்புறம் சின்ன பையன வந்து குளிக்க வச்சுட்டு ஆஹ் இவனுக்கு சாப்பாடு தனியா கூழு சின்ன ஒன்றரை வயசு அந்த மெரி தான ஆவுது அதனால வந்து ஆஹ் இவனுக்கு கூழு அந்த மெரி இவனுக்கு தனியா சமைக்கணும் நம்ம
சரி சரி
அப்புறம் இவன சாப்பறதுக்குள்ள பெரிய டார்சல் கொடுப்பான் அப்புறம் இவன சாப்பட வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சு குளிச்ச மாரியே இருக்க மாட்டான் சாப்ட்டதுக்குக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் எல்லாம் அழுக்காக்கி சிந்தி வச்சுருப்பான் மறுபடியும் இவன ஹா ஒரு ஓரு டைம் குளிக்க வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரோ விளையட வக்கணும் மண்லெல்லாம் விளையாடுவா எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து வாழை மரத்தோட தோப்புமார் இருக்கு மண்ணு அன்மேரி விளையாறக்கு மாமரம் எல்லாம் இருக்கு
சூப்பர் சூப்பர்
ஆஹ் அதுல வந்து விளாண்டுருப்பா மண்ணுல கொஞ்ச நேரம் விளாடுவான்
அங்க காட்டுக்காரங்க இருக்க மா டங்களா
இல்ல இது எங்க வீட்டு பின்னாடியேதான இருக்கு எங்க காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கு அதனால எதும் பிரச்சன இல்ல அதனால உள்ளயே வேலான்டுயிருப்பா சே சேஃப்டிகிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல
செரி செரி பாத்த அஹ் மண்ணுல ஏதாவது புளு கிலவு இருந்து வாய்குள்ள என போட்டு
அது அந் இந்த வேலையிலாம் நல்லா பண்ணுவா அன் நீங்க அது வேற எனக்கு அதல்
இதுவும் பண்றானா இவன இல்ல வெளிநாட்டுல எங்கயாவது வுட்ருங்க புழுவு கிழிவுலாம் சாப்றால கேக்குதுங்களா ஏங்க கேக்குதுங்களா ஏங்க ஹலோ ஹலோ ஹலோ